ஆ
தோழி என்ன பண்றீங்க
ம் நாசும்மா தண்ணி குடிச்சிட்டு இருக்குறே
சாப்டாச்சா
அது அப்பவே முடிஞ்சதெல்லா சாப்ட்டுட்டுதா ஜீர்ணிக்க முடியுது ஸோ சாக்லேட் சாப்ட்டே ரெண்டாது
தோலையா தோழி இது வயிரா இல்ல ஏதாச்சாது
ஏ தோழா
ஆ பீட்சா ஓ பிரெஞ்சு ஃரைசு மோமோசு அதெல்லா சாப்ட்டு
நா அதெல்லா சாப்புல்ல தோழா நா வந்து பிரெஞ் பீசா சாப்ட்டே அப்பறோ சாக்கோ சாப் ட்டே அப்பறோ வந்து என்ன சாப்ட்டே மேகி சாப்ட்டே இப்ப ஜீர்ணிக் ஒரு மாரி இருந்துது சோ சாக்லேட் சாப்ண்ணும் போலருந்து சாக்லேட் சாப்ட்டு தண்ணி குடிச்சிட்டுருக்கே
நானு உங்க வீட்டு பக்கமே இருந்துக்கலா போல தோழி
ஏங்க தோழா
நானு அடிக்கடிக்கி உங்கிட்டா எதா வாங்கி சாப்டுக்குவே நீங்க சாப்ட்றத பாத்து எனக்கு க்ரேவிங்ஸ்சா இருக்கு
அப்டிங்களா தோழா
ஆமா தோழி கஷ்டப்படுத்துறீங்களே அவ்ளோ லாங்கா இருந்து
ஓ ஓ ரொம்பதா நா வந்து இப்பதா வந்து எனக்கு நல்லா சாப்ணு போல இருந்தது என்னோட பாட்டி வந்து பத்து சாக்லேட் குடுத்து வுட்ருக்காங்க ஏ தம்பிகிட்ட அவ அங்க நின்னா எங்க அப்பா கடைல விட்டா அவே அப்டியே பாட்டி விட்டுக்கு போயிருப்பா அங்க ஏ பாட்டி வந்து நேத்து என்னோட மாமா வந்து ஃபாரின்ல இருந்து வந்துருக்காங்க சோ பத்து சாக்லேட் குடுத்து வுட்ருக்காங்க அம்மா கிட்ட கொண்டு போடின்னு அவே என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா ஏழு சாக்லேட் சாப்ட்டு மூணே மூணு சாக்லேட் கொண்டு வந்துட்டு சொல்றா அஞ்சி சாக்லேட் தா தந்தாங்க நா ரெண்டு சாப்ட்டே மூணு கொண்டு வந்திருக்கேனு ஏ பாட்டி கால் பண்ணி சொல்லிட்டாங்க நா பத்து முட்டாய் குடுத்து விட்டே அவேகிட்ட குடுத்து விட்ருக்கே போய் வாங்கிக்கோங்க அப்டின்னு ஆ சாக்லேட் மிட்டாய் மிட்டாய் மிட்டாய்
மிட்டாய் மிட்டாய் ஆமா நீங்க ஒன்னு சொல்லுவீங்ளே ஐயேங்க ஐங்கோவா என்ன ஐயோடா அதுதாங்க அது அததாங்க மறக்குதுங்க ஐயோடா
ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க
சொல்லுங்க சொல்லுங்க
ம்
ஒங்க இஷ்டத்துக்கு சொல்லுங்க அப்டீங்ளா ஐயோடா நல்லாகுதுங்க உங்க ஸ்லாங்ல அது நீங்க சொல்ற ஸ்லாங் நல்லாருக்கு ஆ அப்டிதா ம் நைட்டு எப்ப தூங்குவீங்க
நைட்டு தூங்க ஃபோர் த்ரீ டூ ஒன் எனி டைம்
அதாது அந்த ஃபைவ தவற ஃபோர் த்ரீ டு ஒன்ன்னா ரிவர்ஸ் வரீங்ளா
ஆமாங்க தோழரே எப்ப வேணா தூங்க சான்ஸ் இருக்கு தூக்கோ வந்தா தூங்க வேண்டிதா இப்ப படுத் தா கூட தூங்கீர்வே நானு
ஆ சரிங்க சரிங்க சரிங்க நீங்க எப்ப வேணா தூங்குங்க பிரச்சன இல்ல
ம்
ம் நாலா நாலா லேட் ஆகு நீங்க வந்து என்ன வந்து டிக்ரீஸ் பண்ணனு டுவெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒங்களுக்கு ஆப்போசிட் நா
ஓ நா வந்து ஒரு பாட்டில் வாங்குனே பாட்டில் ஃபுல்லா தண்ணி இருக் ஐஸ்கிரீம் பாட்டில்ன்னு ஒன்னு வாங்குனே
ஓ நா கூட இந்த ஏதோ ஒரு பாட்டல் நெனச்சுட்டேங்க வாட்டர் பாட்டல் நெனச்சே நீங்க நெனைக்கிற பாட்டல் இல்ல
நா வந்து வேற பாட்டல் நெனைச்ச நீங்க சொல்றது பாத்தா
ஆ அந்த பாட்லல்லா எனக்கே அந்த பழக்கொ இல்லங்க
ஓ அப்டிங்ளா தோழர் எனக்கு பட் ஆச இருக்கு தோழர் அப்டி பன்லானு
அப்போ வாங்கள நானு நானு நா சொல்லி தரட்டெல்லா நானு ஒ கூட வேணா ட்ரை பண்ற
ஓ அப்டிங்ளா ஓகே ஓகே இந்த பாட்டில் வந்து இந்த பாட்டில் ஓ அப்டி
அப்டி அதா அந்த டைலாக்ஸ் பையனுக்காக பொண்ணு வரக்கூடாது பொண்ணுக்காக பைய வரலான்னுவால்ல அந்த மாரி
ஓ ஓ நா வந்து பாட் டில் வந்து ஒரு டென் ஃபிளிப்கார்ட்ல ஆடர் போட்ட
ஆ
ஏ நா வந்து ஆட்ரு போட்டு ஒன் வீக் ஆயி அது வந்து ஒரு டேட் காமிச்சுது எனக்கு இன்னிக்கி வருதுன்னு நா இன்னிக்கி வருது நாளைக்கி வருது வெய்ட் பண்ற எனன வச்சு ரெண்டு வாரமா கழிச்சி இந்த பாட்டில் தந்ருக்கா
ஆஹ
டென்ஷனாயிட்ட நா ரிட்டன் அது காசு கட்டிட்டேனா எனக்கு அதா பிரெஷர் ஆயி ட்டு காசு கட்டாம இருந்தா கூட ஓகே அத கேன்சல் பண்ணிட்டு மறுபடியு போட்ருப்ப
ஓகே ஓகே ரீபண்ட் வரு இல்லங்க தோழா அது ரீஃபண்ட் ஆயிருல்ல கேன்சல் பண்ட்டு இது பண்ணா ஒடனே ரீஃபண்ட் ஆவு ஆ
அப்டி ஆய்டுச்சு லாஸ்
அப்பயே அப்போ எனக்கு எதாச்சு வேணா ஒங்கிட்ட சொல்லா எ அட்ரஸ் சொல்ட்டு எனக்கு ஆட்ரு போட்டுருங்க கேஷ் ஆன் டெலிவரி சொல்லிட்லா போலியே வேணா தோழா
ஆர்டரு பண்ணி மேலா பெரிய ஆளா பத்து செகண்டு் வரைக்கு ஆர்டரு பண்ணி சாப்டுவ
பரவால்ல அப்ப இது சொல்லிட்டீங்ல்ல ஊன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கோசரமே நாளைக்கு வால் ஸ்டிக்கரு ஏனா என்ன சொல்லா விராட் விராட் கோலி வால் ஸ்டிக்கர் சொல்ற ஆர்ட்ரு போட்றீங்க
ஓகே ஓகே
ஆகற இந்த ஓகிய மட்டு இப்ப சொல்லீங்க அடுத்த நிமிஷோ யார்ர நீ அப்டி கேப்பீங்க
அப்பில்லா கெடையாது தோழா நா அப்ல்லா சொல்ற ஆள்லா இல்ல
ம் வேற எப்டி சொல்ற ஆளு
நா யாரு ஹெல்ப் கேட்டாலு சொல்லுவ செய்வ என்னால முடிஞ்ச அளவு செய்வ யாருக்கு
ஓ அவ்ளவு இல்லங்க ஜஸ்ட் இந்த வந்து ஒன் ஃபிஃப்டி எவ்ளோ வருங்க வால் போஸ்ட்டு
நா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தா தோழா ஒரு வால் ஸ்டிக்கர் எல்லா வாங்குன அது வந்து என்ன பண்ண டேபிள்லா ஒட்டிட்ட ஒரு ஆர்வகோ லைக் பால் ஸ்டிக்கர் மீன்ஸ் இந்த மேல செவத்துல எல்லா டிஃப் வந்து கலர் மாத்துவோ
அது தெரியு என்ன மாரி டிசைன்ல வாங்கனீங்க என்ன
லைக் பிளாக் அண்ட் ஒயிட் மாதி கொஞ்சோ வாங்கன அது வந்து என்ன ஆய்ச்சு டேபிள் எல்லா ஒட்டிட்ட தென் ஆர்வ கோளாற்ல என்னோட கால்குலேட்டர்ல ஒட்டிட்டே தௌசண்ட் ருபீஸ் கால்குலேட்டர் அது
ஆர்வ கோளாறு இல்ல முழு கோளாறு நீ
ஆ எனக் ஆய்டுச்சு அது வந்து ஒட்டுக்கு நம்மற பாக்குறதுக்கு அழகா இருக்கு இருந்து ஒ ஒட்டி அதெல்லாம் பாரக்க அழகா இருந்துச்சு போக போக அதில் உள்ள பிளாக் கலர் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஒரு மாதிரி அறுபது பேக் எனக்கு இது தொடணுமான்ட்டு இருக்குது பட் வந்து சானிடைசர் அந்த எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டே ஒன் சைடு இன்னும் அதுக்கு மூடிய மட்டு கழுவணும்
ஒகே‌ தோழா
தோழா ஓகே தோழா
தோழாவா தோழிய இதா உறட்ருங்க தோழி வாங்க போங்கனே பேசுங்க ஏதோ இந்த அரசியல்வாதி புரட்சி பண்ற மாதிரி தோழா என்ன தோழா பண்ற அந்த படம் பாத்து வந்தீங்க போல சசிகுமார்
ஆ
நான் மோவல்லாம் பாக்க மாட்டே நான் வந்து ஓன்லி டிராம
ஓ கே ட்ராமாசா
கே ட்ரமா சீட்ரமா ஃபிலிப்பைன்ஸ் ஜாப்பனீஸ்
இல்ங்க இந்த கே இந்த ந நான் வந்து பொண்ணுங்களை வந்து இந்த படம் பாக்ற பொண்ணுங்கள கூட நம்பிருவேங்க நல்ல பொண்ணு நம்பிடுவேன் இந்த கே ட்ராமாஸ் பாக்கறாங்களே அந்த பொண்ணை நான் நம்பவே மாட்டேன் அதுத கேடி இல்ல
ஓகேங்க தோழா ஓகேங்க‌ தோழா
உங்க தல உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சுச்சுருச்சு தல நீ சரியான டபுல் மைன்டடு கேஸ் போல தல ஆமா தான
ஆ ஆ தெரியதுங்க தோழா
தெரியாதுல நா வந்து வாட்டர் பாட்டில் சொல்லும் போதே நா கன்ஃபார்ம் பண்ணட்டேன் நானு
ஓ அப்படிங்களா தோழா கண்டுபிடிச்சீங்களா நல்ல
தோழா நாளாக உனக்கு மேல டார்க் மைண்ட் போடு தொழா ச்ச நா சொல் அதான் சொல்லுவாங்களே இந்த டர்ரனட்டி மைன்ட் ஃபிரண்ட மை ஃப்ரெண்ட தான் பெஸ்ட் ஃரெண்டுன்னுவாங்களே
ம்
ரீல்ஸ்ல்லாம் வருமே அந்த மாறிங்க நானு நானாம் வந்து பேசுவேன் இல்லல்லாம் சொல்ல எல்லார்டையும் பேசுவேன் ஆனா நம்மளுக்கு யாரு கரெக்ட் நம்ம மனசு சொல்லுல இவன்கிட்ட பேசலாம் எல்லா‌ சொல்லலாம் நம்ம இவரும் ஜாலியா பேசலாம் அந்த மாதிரி பேசுவே‌‌ நானு நால ஃப்ரெண்டெல்லாம் வெச்சிசெய்வே அழ வச்சிருவேன்
நாங்க நீங்கல்லாம் வந்து என்ன பாருங்களா நீங்க வந்து இவ்ளோ வாய் பேசறீங்கல்ல லைக் எங்க கேங்கு கிட்ட மாட்ட்டீங்க வச்சுக்கோங்களே நீங்க அலறிடுவீங்க லைக் ஓடிருவீங்க வேண்டாம்ப உங்கள்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி ஓடிவீங்க பட் அதுல
நான் ஒண்ணும் பண்ணமாட்டேன் எல்லாத்தும் ஒக்கானு ம் கோட்னு ஒக்கானப்பேன்
அதுவே அவங்க ஆ அஞ்சு பேர் கூட டிராமஸ் பாக்க மாட்டாங்க ந ஒருத்தி தான் டிராமா பா
அஞ்சு பேர் ட்ராமாஸ் பாக்க மாட்டாங்க வேற எதாச்சும் பாப்பாங்கன்றீயலா
அப்படில்லாம் இல்ல தோழா லைக் வந்து நா வந்து டிராமா அடிக்ட் லைக் கொரோனா டைம்ல அடிக்டானே டிராமா பாக்கறதுக்கு இதுவர அந்த டிராம வந்து லைக் பார்த்துட்டே இரு இப்ப எவளோ டிராமா பாட்டி நடந்துதோ ஓய் போடி ஓ மே நடிக் லைக் என்னால எவ்வளவு முடி பார்த்தட்டே இருப்பா அது வந்து ஃபஸ்ட் வந்து கே ட்ராமாஸ் ஃபர்ஸ்ட் சி டிராமா பார்த்தே சயின்ஸ் பார்த்தே தென் கொரியன் பார்த்தே போக போக எல்லா ஸ்பானிஷு சைனீஸ் ஜப்பானு பிலிப்பைன்ஸ் ஜெர்மனி என்ன லாங்குவேஜ்னாலு பாக்க ஆரம்மூச்சிட்ட
பாக்குறீங்களா ஸ்பயனிஷல வந்து எதா பேசுங்க ஸ்பயின் லாங்குவேஜ் பேசுங்க
எனக்கு அதெல்லா ஸ்பானிஷ் லைக் லைட் டா ரெண்டு வேர்ட் படிச்சேநெ அதுல ஜோலிங்கோல மறந்துடுச்சு
ஆ போத ஐஸ் கிரீம் சாப்ட்ட போத
ஹம் நிறைய படிச்சிருக்கே ஆனா அப்படிதா நா வந்து லைக் இந்த டிராம அடிக்ட்டடு
நா நீ நா வந்து எல்லாமே பாப்பங்க
ஓ அப்படிங்காங்க எல்லாமே பாப்பீங்களா ஓகே ஓகே
எல்லாம் நீ நினைக்கர எல்லால கிடையாது
ஓகே ஓகேங்க இல்லங்க ஒன்னு நினைக்கலாங்க
அது கூட வச்சுக்கலா சைடு சைடப்பா அதெல்லா யாரையு இ பார்த்த பாக்காம
ஆனாங்க
அதாவது நா சொன்னது அனிமியா சொன்னங்க
ஓகேங்க ஓகேங்க
அனிமி வந்து உங்களுக்கு அனிமி பிடிக்கும் தான
அனிமி ரொம்பல்லா பாக்க மாட்டே டிராமாஸ்
ஆனா நா மோஸ்ட் ஆஃப் ஆல் பா்கறதே அனிமிதா
ஆ தெரியுங்க அனிமிய நா வந்து மோஸ்லி பாப்பே மோஸ்ட்லினா வேற லைக் வந்து நல்லா இருக்குமா அப்ப பாத்துட்டு இருந்து பட் நா வந்து இது பா ரீட் பண்ணுவ காமிக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருப அடிக்கடி
ஆ அ நா மோஸ்டா பாக்குறதே அனிமிதா பாப்பே முக்கியமா ஒன் பீஸ் பாப்ப சோழலலவலிங்கே நிறைய இருக்கு
ம் நா வந்து டிராமா பைத்தியங்க
ஆ அப்புறம இந்த ரீல்ஸ் பாக்கும்போது கொரியன் ட்ராமாஸ் கே ட்ராமாஸ் எதனா வந்துச்சன்னா அது அது வச்ச நா அஞ்ச கிளாஸ்
ஏன்னங்க படுக்கதுக்கு எல்லா ரெடி பண்ணியாச்சா பெட் எல்லா
படுக்கதுகா
ஆமாங்க
அதெல்லா போயி உக்காந்தே உக்காண்ட பெட்டு மேல
ஓ ஆப்டிங்கலாங்க
ம் நீங்க
நா வந்து இன்னென்னா என்ன பண்ணணுவ ஹால்ல போய் எல்லா பாய் பாய்க்க மேலே பெட்டு பெட்டுக்கு மேல பிளாங்கட் டு பிளாங்கட்டுக்கு மேல எனக்கு சரி மூடிட்டு தூங்க வேண்டியது தா அப்புறம் அதுக்கு மேல பிளாங்கட்டு
சேரிங்க செரிங்க செரிங்க அது ஒரு ஃபோட்டோ மட்டு அனுப்புங்க எப்டியு பாக்கலமா
ம் நா படுத்த பொடவ எப்டிங்க எடுக்க முடியுங்கள்
படு படுக்கற்துக்கு முன்னாடி எடுத்து அம்ச்சிக்கலா இல்லங்க செல்ஃபி கூட எடுக்கலா இல்லங்க
அதெல்லா கஷ்டங்கறா படுக்கற விதத்துக்லா ஃபோட்டோல்லா எடுக்கறது கஷ்டோங்க
நீங் படுக்கற்து முன்னாடி எடுத்து வைங்க அப்ப
எப்டி வேணு மாங்க படுப்ப ஃபஸ்ட்டு வந்து பாய் இருக்குனா அதுக்கு மேல பெட்டுங்க பெட்டுக்கு மேல பிளாங்கட்டு பிளாங்கட் விரிச்சி ட்டு இது நம்ம எனக்கு சேரீ மூட்னா தா தூக்க வரு பெட்ஷீட் போட்டு புடிக்காது சோ சேரீ சேரீய வந்து தலகாணி ஒட ஃபஸ்ட் ராப் பண்ணிட்டு அப் டியே பெட்ல விரிப்ப விரிச்சிட்டு அதுக்கு மேல நா படுத்துப்பே அதுக்கு மேல பேலன்ஸ் இருக்கறதுக்கு மேல ஃபுல்லா முடிப்பே
ஓகே ஓகே
அதுக்கப்புறோ அதுக்கு மேல வந்து பிளாங்கட் முடுவே
நல்ல விஷ்யங்க
ம் பெரிய ப்ராசஸ்ல்லங்க அத மார்னிங் மடக்கற்து தா பெரிய பெரிய ப்ராசஸா இருக்கு அதுக்கு விட
ஐ உசைன்
ஓகேங்க நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் காணலாம் நன்றி வணக்கம்